ஹலோ
அ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ ஹ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே பாப்பாக்கு ஏதாவது அக்காவோட பொண்ணு இருக்கா அவளுக்கு ஏதாவது செய்யணு ஆனா என்ன செய்யறதுன் தெரில
நீங்க ஒங்க பாப்பாக்கு நீங்க என்னன்னல்லா செஞ்சு குடுப்பீங்க
நா எ பாப்பாக்கு வந்து நாலு மாசத்துல இருந்தே சாப்பாடு குடுக்க ஆரம்பிச் ஸ்டே அதுல இருந்தே சொல்லடுமா
ஆனா நாலு மாசத்துல இருந்து எப்டி குடுப்பிங்க குடுக்க கூடாதுதான ஆறு மாசத்துக்கு மேல தான குடுக்ணு
அதல்லா ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம ஈஸியா டைஜஸ்ட் ஆகற ஃபுட்டு குடுத்தா சரியா போய்று
சேரி சேரி சேரி அப்ப சொல்லுங்க நா ட்ரை பண்றே
சேரி சேரி நாலு மாசத்துல வந்து ஃபஸ்டு ஒரு டைம் தா சாப்பாடு குடுக்கணு அதுவு நல்லா மிக்சில போட்டு நைசா அரச் ச சாப்பாடு தா குடுக்கணு கேரட்டு உருள் உருளகெழங்கு ஆப்பிளு வாழ பழோ இதல்லா நல்லா மிக்சில போட்டு அரச்சிக்கனு அரச்சிக்கிட்டு அரச்சிக்கிட்டதுக்கு அப்பறோ பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்பூன் குடுக்கணு அப்பறமேட்டு தா வந்து நெறைய குடுக்க ஆரம்பிக்கனு
சேரி சேரி
அப்பறோ நாலு மாச கடைசி ஆக ஆக டூ டைம்ஸ் குடுக்க ஆரம்பிக்லா அதுல வந்து ஆப்பிளு வாழைப்பழமு சேத்து மிக்சில அடிச்சு அப் பவு நம்ப நைஸாதா குடுக்குணு
இப்ப வெறு பச் பச்சையாவே அடிச்சு குடுத்துருவீங்களா அத ஃபர்ஸ் ட் முன்னாடி வேக வைக்க மாட்டீங்ளா
அது வே வே வேக வைக்கிற ஐட்டமா இருந்தா வேக வச்சு குடுக்கலா இல்லைன்னா அப் படியே பாப்பா சாப்புட்ற மாதிரி இருந்தா அப்படியே மிக்சியில அடிச்சு போட்டு குடுக்கலா
வாழப்பழன்னா பூவாழ குடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது வாழப்பழத்தலேயே நறைய டிஃப்ரண்ட் டைப்ஸ் இருக்குல்ல அது மாரி குடுப்பீங்ளா
பூவாழ வந்து பாப்பாக்கு வந்து சீக்கிர டைஜெஸ்ட் ஆகி சாப்பிட்டதெல்லா வந் து ஆ பாத்ரூமா போயிருவாங்க செவ்வாழப்பழோ ஏழ அப்படின்னு ஒரு வாழைப்பழ இருக் கு அது குடுங்க அதெல்லா குடுத்தா வந்து ஒடம்பு சத்து சீக்கிரமா ஜீரணமாகி மோஷன் போகாம இருப்பாங்க
சேரி சேரி சேரி
அப்பறோ சாப்பாடு பருப்பு போட்டு மிக்சில ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு அத மே மேஷ் பண்ணி குடுக்கலா
ம்
அப்பறமேட்டு தோச, இட்லி எல்லா வந்து ஆயில சேக்காம குடுக்கணு
சேரி சே இந்த தோச இட்லிலா வெள்ள அரிசி உளுத்தம்பருப்பு போடுவீங்ளா இல்ல அந்த சிறுதானியம் மாரி அத ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சு அது மாரி குடுப்பீங்ளா
அதெல்லா ரொம்ப ஹெல்திங்கறனால பாப்பாக்கு சேரலன்னா என்ன பண்றது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்ல நம்ப வீட்ல யூஸ் பண்ணறதே ஃபர்ஸ்ட் குடுக்கணு
சேரி சேரி
அப்பறமேட்டுதா வந்து ஆ, வேற டிஃப்ரண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் நம்ப யூஸ் பண்ணு
சேரி சேரி இப்போ இந்த கடையிலல்லா இந்த பவுடர்லா விக்கிறாங்கல்ல ஆ அது அது மாரி இருக்கற துலா குடுக்கலாமா அதுல நீங்க என்னென்னல்லா குடுப்பீங்க
அதுல வந்து நானு சத்துமாவுதா குடுப்ப சத்து மாவு அந் எல்லா எல்லா ஒரு தானியங்களு கலந்து நைஸா பவுடர் போட்டு வச்சிருப்பாங்க
சேரி சேரி
உங்களுக்கு வேணுன்னா நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணிக்கலா என்னன்ன திங்ஸஸ் போட்னுமோ அதெல்லா போட்டு அ மிக்ஸி மிக்சில அரச்சி பவுடர் பண்ணி சலிச்சி வச்சுக்கோங்க
சேரி சேரி
நா பாப்பா மட்டு இருக்கறனாலா நா கடையிலதா வாங்கிக்கிறது
சேரி சேரி, ஆ ஹெல்தியா இருக்கு ஆனா பாப்பாக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரலைல்ல
வரல வரல நல்லா ஹெல்தியாதா இருக்கங்கா இந்த ட்ரிங்க் குடிச்சு
உ சேரி சேரி
அப்றோ வந்து சத்து மாவ்லே நெறையா வெரைட்டிஸ் இருக்கு
ம்
தானியங்கள் போட்டது கொஞ்சமா தானியங்கள் போட்டது அப்டின் நெறியா இருக்கு நீங்க பாப்பா கேட்டு செ ட்டாவுதா அது கேட்ட மாதிரி ஆ சத்துமாவு வந்து கலந்து குடுத்துக்லாம் பால்லயு கலக்லா தண்ணிலியும் கலக்கலா அது கலக்குறப்ப வந்து லைட்டா உப்பு போட்டு கலந்து குடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாருக்கு சீக்கரோ சாப்ட்ருவாங்க
இந்த வயசுலே உப்பு கூட குடுக்கலாமா உப்பு மட்டு தா குடுக்கனுமா இல்ல சக்கர கூட குடுக்கலாமா
சக்கரையே குடுக்கலா ஆனா சி கொஞ்ச கொஞ்சமாதா குடுக்கணு ஒர் வய்சுக்கு மேலதா வந்து நெறையா குடுக்கணு
ஆஅ
போ உங்க பாப்பாக்கு எப் உங்க அக்காவோட பாப்பாக்கு எப்படி தரிங்க குடு குடுக்குறீங்ளா இல்லையா
இல்ல அவுங்களுக்கு இப்ப ஆறு மாச ஆயிடுச்சி அவுங்ளுக் தேனது கடையில த பவுடர்ல்லா இருக்குல்ல நேந்திர பழத்தோட பவ்டரு அப்றோ ராகி பவ்டரு ஆம் வேற என்னென்ன பவ்டறோ சொன்னாங்க அத் அதெல்லா குடுப்பாங்க கொஞ்சோ ரெண்டு ஸ்பூன் போட்டு குடுப்பாங்க நா அது அப்டி வெறு சுடு தண்ணில போட்டு
கலந்து கஞ்சி மாரி மட்டு குடுத்தர்றது அவ்ங்க ஊட்டி விட்ருவாங்க இந்த எர் இந்த கேரட்டு பூஸ்ணிக்கா இனிப்புக் காய் கூட குடுக்கலாமா
அதெல்லாம் கொடுக்கலாங்க ஆனா அ ஆஆ ஆன் ந்த பாப்பாக்கு சைட் எஃபெக்ட் இல்லாம செட்டாகுதோ அத தான் குடுக்கணும்
சேரி சேரி செரி செரி
பால் வந்து குடுக்கலாம் பாப்பாவுக்கு
இது மாட்டுப்பாலு ஆட்டுப்பால்லா சொல்றாங்கள அதெல்லா குடுக்கலாமா இல்ல தாய்ப்பால் மட்டுமா
ஆறு மாசத்துக்கு மேல பசும்பால்லே கொஞ்ச லைட்டா தண்ணி ஊத்தி சக்கர போட்டு குடுக்கலாங்க
செரி செரி இப்போ இந்த சாப் ப்பாட்லா குடுக்குமோது நீங்க அந்த பால் நீங்க எடுக் க்கும் மோது அதுல வர நெய்யு சேத்தி குடுப்பீங்ளா
நெய் குடுத்தா லூஸ் மோசன் போய்ரு
ஓஓ கொஞ்ச கூட மிக்ஸ் பண்ண கூடாது
ஆஹா நெய் அ வெண்ணையா குடுக்க கூடாதுங்க நெய்யு வந்து லைட்டா சேத்து குடுக்கலா
செரி அப்போ அந்த இது சொல்றாங்கள நெய்யு சாப்பாடு அது மாரிலா மே நீங்க வெறு வெள்ள சாப்பாட்லா குடு நெய் போட்டு லைட்டா உப்பு போட்டு பெணச்சு குடுக்கலாமா
ஆ குடுக்களே அதனால நெய் நெய் வந்து கொ ரொம்ப கம்மியான அளவுல எடு
ஆ சேரி செரி செரி
ம் சேரி சேரிங்க ஒரு ஒரு வருஷத்துக்கப் றோ வந்து நீங்க சாப்பாடாவே குடுக்க ஆரம்பிச்சிர்லா கலந்த சாப்பாடு சாப்பிடுறது தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பா டு எல்லா குடுக்க ஆரம்பிச்சர்ல்லா
சேரி சேரி இப்போ இந்த ஆறு மாசத்துக்கு அப்றோ நீங்க கறிலா குடுப்பீங்ளா அந்த இப்போ நீங்க சொன்னிங்கல்ல சாப்பாடுலா வந்து நல்லா வேக வெச்சு மிக்ஸியில அடிச்சி போட்டு குடுப்பீங்க அப்பிடின்னு
ஆமா ஆமாங்க
கறியு நல்லா நம்ம தண்ணில மிக் விசில் நாலஞ்சு பத்து பக்கோ உட்டு அடிச்சு குடுக்கலாமா
ஆ குடுக்கலாங்க ஆனா அது வந்து பதினோரு மாசத்துலதா குடுக்கணு நா எ நான் பாப்பாக் கு வந்து கறி வந்து ரொம்ப ஒரு ஆறு விசில் விட்டு தா குடுப்போ குடுக்குறோ அப்றோ லைட்டா வந்து கறி கொழம்பல்ல ஊத்தி ம் சாப்பாடு அதுல தொட்டுக் தொட்டு குடுக்குறோ நம்ம காரோ சேத்திடலா பாப்பாக்கு காரோ போட கூடாது
ஆமாமாமா ஆனா எங்க அக்கா ஒன்னு ட்ரை பண்ணலான் நெனைக்கிறே இப்பதா நா இப்ப புரியிது அந்த ஆட்டு கால்லா இருக்குல்ல அந்த ஆட்டு கா அந்த ஆட்டு கால வந்து ஆ கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல ஒரே ஒரு மிள கு ரெண்டே ரெண்டு சீரகம் போட்டு கொஞ்சூண்டு உப்பு போட்டு கொஞ்ச தண்ணி உட்டு அத அதோட எசன்ஸ்லா வருல்லைங்களா கால்ல வந்து ரொம்ப சத்தா இருக்கு அதுல வந்து நல்ல கொழுப்பு சத்துல்லா இருக்குல்ல அதெல்லா நம்ம ம் அத வந்து விசில் போட்டு அதுல வர அந்த சூப் மட்டு அந்த வெள்ள சாப்பாட்ல நல்லா பெனஞ்சு குடுத்தனா பாப்பா கொஞ்ச குண்டு ஆகுறதுக்கு ஹெல்தியா இருக்கிறதுக்கு இப்ப என்ன நடக்க ஆரம்பிப்பா உருள்வா பெரள்வா வாக்கர்ல வேற நடக்க வெப்பாங்கல்ல அதுக்கு குடுத்தம்னா கொஞ்ச நல்லார்க்குல்ல பாப்பா காலு வலிக்காம இருக்கு
ஆமாங்க ஆமாங்க நல்ல
ம் ஜவ்வுல்லா கொஞ்ச ஸ்ட்ராங்கா இருக்குல்ல காலுல
ஆமாங்க ஆட்டுக்காலு குழுத்தா பாப்பா சீக்கிரமா நடந்துக்குவாங்க
ம் இப்ப இந்த நாட் இப்ப ஆட்டுக்கால் குடுக்குறோ ஓகே இந்த கோழிக்கால் கூட குடுக்கலாமா? அது ஹீட்டு அது மாரி ஏதாவ்து சொல்வாங்ளா?
அப்டியெல்ல எது இல்லைங்க பாப்பாக்கு செட்டாயிடுச்சுன்னா நம்ம எது வேணாலு குடுக்கலா
ம் செரி செரி குடுக்கும்போது ஸ்டாட்டிங் ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் மட்டு குடுக்கணு அது செட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அத பழய் செட் ஆய்டுச்
பாத்தீங்க
ஆ
எங்க ஆத்துக்காரருக்கு சுகர் வந்து கன்டினியூசா குடுத்துட்டே இருக்கணு பாப்பாக்கு சேருதா? சீரணம் ஆகுதா? என்னென்ன பா த்துக்கிட்டு அப்புறமேட்டு தா வந்து இந்தே வேற ஃபுட் சேஞ்ச் பண்ணு
சேரி சேரி சேரி ஓ புரியுது புரியுது நம்ம சாப்பற மாரி ரெ குலராஸ் ஆ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்டானா அவங்களுக்கு ஜீரண ஆகுதா ஆகதான்றது புரியாது நம்மளுக்
தெரியாதுங்க எது ஜீ எது ஜீர்ணம் ஆகுது எது ஜீர்ணம் ஆகல அப்படின்னு தெரியாது
ஆ சரி சரி சரி சரி
சரி அப்பற ரச குடுக்கலா ஆ மொளகா போடாம
அப்ப அவங்களுக்கு தனியாதா செய்யணு ரசோன்னா
ஆமாங்க கொஞ்சமா ரச செஞ்சு செஞ்சிக்கலா
புளி ரசமா இல்ல அந்த தக்காளி ரச சொல்றாங்களே அது குடுக்கணுமா
ரெண்டுமே குடுக்கலாங்க
சேரி சேரி சேரி ஓகே நா குடுத்து ட்ரை பண்ணி பாக்கறே பாப்பாளுக்கு எது சரியாவுது அப்படின்ட்டு
அது சரியானுச்சுன்னா உங்கள்டையு சொல்றே
சேரி சேரிங்க நானு போய் எங்க பாப்பாக்கு சாப் பாடு ஊட்டணு அப்பற கூப்பறே
ஆ சேரிங்க